ப்ரோ கேக்குதா
ஆ ஹலோ சொல்லுங்க ஹலோ நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
அப்டிங்ளா
அ சாப்பிட்டாச்சுங்க
ம் என்ன பண்றீங்க
நா இங்க கொஞ்சோ வெளிய இருக்கே நீங்க
நா வீட்ல இருக்கே
ஓகே சரி தம்பி என்ன படிச்சிருக்கீங்க
நா பிக்காம் நீங்க
நா எம் ஏ பி ஏடு படிச்சிருக்கே
எம் ஏ பி ஏ டா
ஆ
உம் இங்க வேற ரெயன் வர்து ஹெவி ரெயினு
எவி ரெயின் இங்க
ஓ சரி சரிங் தம்பி இங்கையு மழ தாங்க
உம் எவி ரெய்ன்
என்னங் தம்பி
எவிரெய்ன் டவர் விட்டுட்டு கேக்குது நீங் பேசறது
ஓ சேரி சேரிங் தம்பி அப்றோ மழைன்னா புடிக்குமா
மழை மழை மழை எனக்கு புடிக்கு எனக்கு மழை புடிக்காது
ஆஹ ஏ
மழைல் நஞ்சாலே சும்மா நஞ்சாலே ஜெர வந்துடுது
ஓ சேரி சேரி ஆ
சும்மா நஞ்சுல மழேல ஜொரோ வந்துருது
ஓ சேரி சேரி அதனால மழை புடிக்காதா
ம்
அதனால மழை புடிக்காதா
அம்மாமா
ஓ சேரி சேரி மழைல செரி வெய்யிலு வெயில் மழை வரு ஜொரோ ஆகாதுல்ல அப்ப வெயில் புடிக்மா
ஆ